ஹலோ வணக்கங்க நன்றி வணக்கொ அ நல்லாருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா ருக்கந் தோழி
ம் பசங்க பைய ஸ்கூல் போய்ட்டானா
ம் போயிட்டாங்க தோழி இப்பதா ஸ்கூலுக்கு போனாங்க ஒரு எட்ரப் போல போனாங்க
ம்
எப்போ அப்ப நீங்க போனதுக்கு அப்பம் தா இப்ப கொஞ்ச ரெஸ்ட் எடுக்கற நானு
ஆ ஹஹ என்ன பண்ணிட்ருக்கீங்க
என்ன பண் இன்னக்கி பலாக்கொட்ட சாப்ட்டுட்ருக்கெ நீங்க
ஆ நா இப்பதா டிஃபன் சாப்ட்டு முடிச்செ
ம் ம் நா அப்பயெ சாப்ட்டே இது கொஞ்சோ துவப்பு இது சாப்டுங்க அப்டின்னாங்க வீட்ல அம்மா
ஆ
அதனால பலாக்கொட்ட வேக வச்சு குடுத்துட்டு போயிருக்காங்க
ஆ எப்டி சுகர் வராதுக்கு முன்னே நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு பண்ணுக்கிறீங்ளா
ஆமாங்க சொல்லப்போனா அதா உண்ம
ஆ இதுக்கு இந்த நார்ச்சத்து பொருள் எல்லா சாப் புனு சொல்வாங்க அடிக்கடிக்கு அவரக்கா அது நம்ம இது பண்ண ச காய்ல நார் மாதிரி வர பொருள் ஆயிட்டொ வாழத்தண்டு வாழப்பூவு இத மாதிரி ஆயிட்டால்லா அடிக்கடிக்க எடுத்துக்கல பாவக்கா சொரக்கா
ஐயோ பாவக்கா மட்டு பேசாதீங்க
நல்லா எங்க வீட்ல அரச்சி ஜூஸ் மாரி குடுத்துருவ ஏன்னா அவருக்கு வந்து அ பாவக்க சாப்ட மாட்டாரு எந்த காயு சரியா சாப்புட்றதில்ல அதனால இன்னு நூக்கல் வந்து பச்ச நூக்கல் வந்து சுகர் அதிக லெவல் ஏறிச்சுன்னா ஒரு முன்னூறுக்கு மேல போயிச்சுன்னா அத வந்து ஒரு ஒரு ஆஃப் நூக்கல் ஆ கட் பண்ணி மிக்சில அரச்சி வடிக்கட் கட்டி அந்த தண்ணி குடுத்தா கொஞ்சம் ரெடிஸ் ஆகுன்னு சொல்வாங்க அந்த மாதிரி பண்ணுவே ஆனா அடிக்கடி குடுக்க கூடாது வீக்லி ஒன்ஸ் குடுக்கலா ஆ அப்றோ ஒரு லோவ ஆ இருக்க கூடாது சுகரு
அந்த கொய்யாப்பழோ கொய்யாக்காவோட எல இருக்குல்ல
ஆ அதையு பண்ணுவே எல்லா ஒரே ஐட்டமா குடுக்க மாட்டே ஆ காலேல வந்து வெந்தியம் சீரகம் அந்த கருஞ்சீரகோ இதல்லா போட்டு அ நுணுக்கி தண்ணில கொதிக்க வச்சு வடிக்கட்டி குடுத்துருவ காலில வெரும் வயித்துல ஒரு நாளைக்கு அது கொய்யா எல வந்து கோல்ட் ஆயிருதுல்ல அது அதனால அது ஒரு நாளைக்கு தா குடுப்பே எப்பாது ஒரு நாள் நாவப்பழம் குடுப்பே அந்த நாவப்பழம் சாப்ட்டுட்டு அந்த கொட்டைய சேகரிச்சு அத பவுட்ரு பண்ணி அது கொதிக்க வச்சு குடுப்பே ஆவாரம் பூ குடுப்பே
ஆனா அதுக்கு னு அதோட டேஸ்ட் எப்டிங்க இருக்கு அது கொஞ்ச ரொம்ப இத தானே இருக்கு
அம் ஆ ஆமா ந நாமள் டேஸ்ட் பண்ணாதானே அது நமக்கு தெரியு எல்லாமே பண்ணி குடுத்து ருவ அதுக்கு சொல்லிட்டே இருப்பாரு எதுனாலு குடுக்கற நா பாட்டு குடிக்கற அப்படின்வாரு கவலப்படாத வெஷல்லா குடுத்ற மாட்ட ஏன்னா எனக்கு வேனு நீ ஆ நல்ல ஆரோக்கியமா இருக்கு அவர் வந்து சாப்பாடு வந்து சப்பாத்தி களி அதல்லா சாப்ட மாட்டாரு
ஓ
ஆ அது சாப்புட்டா வந்து கண்ட்ரோலா இருக்கும் அவருக்கு அந்த ஐட்டம் பிடிக் புடிக்காது களி சாப்டுவாரு கடைல போயிட்டு கருவாட்டு கொழம்பு அந்த மாரி வாங்கி சாப்டுவாரு
ஓ கடைல குடுத்தா சாப்டுாங்க வீட்ல செஞ்சு சாப்ட மாட்டாங்க
நா வந்து செய்றது ச நல்லா செய்லயா அப்டின்ட்டு டாரு களின்னா கடைல சாப்டுவாரு சப்பாத்தி பத்தி எப்பாவது ஒரு டைம் தா எடுத்துக்குவாரு வார்த்ல ரெண்டு டைம் அப்டி அதா அதனால சரி இந்த மாரி குடுத்தா அது ஈக்கலைஸ் ஆயிரும் அப்டின்ட்டு அப்டி பண்ணிட்டுருப்பா வாழ தண்டு கூட அது பொரியில் ம் ம்
அப்பாவுக்கு வந்து அம்மா செஞ்சு தருவாங்க இந்த மாரி சப்பாத்தி அதிகமா செய்ய மாட்டாங்க கோதும இருக்கறனால கோதும எப்டிய சாப்ட்டா போதும்ல்ல ஆனா களி செஞ்சு தருவாங்க கோதும தோசை ஊத்துவாங்க ஆனா என்ன விட மாட்டாங்க நான் சி ஸ்டிக்ல வந்து என்ன விடாமா செய்வாங்கல்ல
ஆமா ஆ
அந்த மாரி இவருக்கு எண்ண அதிகமா சேத்தக் கூடாது வயசு சேய்றனால எண்ண அதிகமா சேத்தாம சும்மா அது மாரி தோச ஊத்தி தர்றது கோதுமல களி கிண்டி தருவாங்க அப்றம் கேவு கம்பு
அ
இந்த மாரிதா அவரு சாப்பிடுறாரு இப்ப எப்பயுமே காலையிலயு நைட்டு டிஃபன் தா மதியம் மட்டுந்தா சாப்பாடு
ஓ
மின்னில்லா எல்லா நேரமு வீட்ல என்ன இருக்குதோ அத சாப்ட்டாங்க
ஆ
ஆனா இப்ப வந்து அந்த இது மாத்தர சாப்ட்டுட்டு இருக்கிறனால இதுதா சாப்புணு கம்பல்சரி சாப்ட்டே ஆகனு சாப்டாம இருக்க கூடாது அப்டிங்கிற அளவுக்கு கொஞ்சோ மாறி இருக்காரு
ஆ ஆ நீங்க கவலப்படாதீங்க அப்பாவுக்கு வந்துருச்சுன்றதுனால நமக்கு வருன்னு கொஞ்சோ நீங்க ஆ எக்ஸசைஸ் வாக்கிங்கு இது மாதிரி எல்லா அப்டியே கண்ட்ரோல் சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணினு இருந்தா கொஞ்சம் இடைய கசுப்பு தன்மை அப்பப்ப சேர்த்திட்டு வந்தீங்கன்னா நமக்கு இன்னு கொஞ்ச வ வர்றது கொஞ்ச லேட்டா வரு அவ்ளதா இப்பல்லா எ இப்பல்லா எல்லாருக்குமே வந்துருதுன்றாங்களே
ஏங்க ஆமாங்க நாப்பது வயசா அனியாய சின்ன கொழ சின்ன பிள்ளைங்களுக்கெல்லா வருதுங்க
ம் அதுனால யாருக்கு வருது யாருக்கு வரலன்றதே தெரியவே மாட்டிது
ம்
என்ன சமச்சிங்க ம் ம் ம்
இவுங்க என்ன பண்ணுவாங்கனா இந்த மாரி கேவ்று தா அதிகமா கேவ்று களிதா செஞ்சுப்பாங்க ஆனா வயசானவிங்க பல்லு கொஞ்ச இதாயிருச்சு அப்டின்னால கேவ்று களி செஞ்சுருவாங்க டக்கு டக் கினு அப்டி எடுத்து அதுவு இல்லாம அடிக்கடிக்கு பசிக்குல்ல அவிங்களுக்கு வயசானவங்களுக்கு அதனால அத மாரி செஞ்சுருவு டக்கு டக்குனு அவுங்களுக்கு எப்பெல்லா பசிக்குதோ அப்பல்லா எடுத்து எடுத்து சாப்ட்டுப்பாங்க அப்டி சாப்பிட் ட்டு வேற எதுவுமே சாப்பிட மாட்டாங்க நடுவுல ஆ வேற சாப் ப்பாடு சாப்பாடு எப்டியா சாப்டுவாங்க மித்தபடி வந்து ஆ நம்மல்லா சாப்புறோல்ல ஆ இந்த மாரி சாப்புணு தீனி சாப்புணு அந்த மாரியிலா இவுங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க எ கேவுரு களி சாப்பாடு கொழம்பு அவ்வளதா இந்த மா மட்டன் சிக்கன் மட்டும் எப்பவா சாப்டுவாங்க மட்டன் இதெல்லா தொட மாட்டாங்க அப்டி கண்டினியூவா சாப்ட்டு சாப் ட்டு அவுங்க சொல்ல போனா ஒரு பத்து வருஷ எனக்கு தெரிஞ்சே நா பொறந்தே ஒரு பத்து வருஷ எங்க மாத்த சாப்ட்டாங்க அதுக்கப்புறோ அந்த சு சுகரே இல்லங்க டெஸ்ட் பண்ணி பாத்ததுக்கு அம்மா உன் நார்மலா இருக்குமா உங்களுக்குலா இல்லமா நீலா மாத்தர சாப்ட வேணா நிறுத்துங்கன் சொல்லி நிறுத்திட்டாங்க
ம்
இப்ப வரைக்குமே எங்க பா அம்மாவோட அம்மா சாப்பில்ல மாத்தர சாப்புல்ல
அதா நம்ம கண்ட்ரோல்ல தா எது ஒண்ணு இருக்கு
ஆம்மா
அதனால கவலைப்படாதீங்க ஒரு விஷயோ நம்ப கவலப்படுறதுனாலே கூட அது நமக்கு நடத்துரு மோ அப்டின்ற ஒரு என்னமு இருக்கு என்ன இனிதா சின்னவ டூர்க்கு பொயிருக்கா காலையில பெங்களூர்
ஓய்
ட்ரெயின்னு எனக்கு நைட்டு இத்த இத ஃபஸ்ட் டைம் போறதுனால நைட் டுருந்தே ஸ்கூல்ல பொயிருக்கா ஒரே ஒரு டைம் போனா அது ஒன் ஒரு ஒரு நாள் துறிதுறு மூன் நாலு அது என்னவோ நைட்டு தூங்கிட்டு ரெண்ட்ர மணிக்கு முலிச்சே அதுக்கப்றோ தூக்கமே வரல இவ எப்டி போய் வருவா என்ன போய் வரு இங்க இருந்த நேத்து அந்த படோ பாத்து இருக்கு போதே அவ்ளோ நேரோ கூப்ட்டால என்ன
ஆமா
இதுலே எப்டி தனியா இருப்பா ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க இருந்தாலு அப்டின்ற மாதிரி தோணிட்டே இருந்துச்சு
ம் சொல்ல போனா போ அந்த கொழந்தைங்க இருந்துபாங்க நம்ளால இருக்க முடியாது தானே
அது பெரியவ கிட்ட சொன்ன இந்த மாரி எனக்கு நைட்டே தூ க்கோ வர்லனு ஆமா ஆரம்பிச்சிட்டியா நீ அது என்னந்தா இல்ல நீ உட்டு பலகுனாதான அவ இப்ப வேலைக்கெல்லாமக்ஷ போம்போது எப்டி இருப்பா விட அவ தைரியமா இருந்துப்பா அப்டின் சொல்லிட்டு காலயில அட்வைஸ் குடுத்துனுந்தா பெரியவ
சொல்றது சரிதானேக்கா
ம் என்ன பண்றது நம்ம நம்ம சொல் றோ மத்தவங்க சொல்லும்போது ஈஸியா இருக்குது ஆனா நம்ம இது பண்ணும்போது கொஞ்சோ கஷ்டமா இருக்குது
நானல்லா எ பையன அம்மாட்ட விட்ரதுக்கே கே நாளா யோசிப்பே விடமாட்டே அ ஆனா இங்க சொல்லபோனா அவுங்க நல்லாதா பாத்துப்பாங்க இருதாலு நா பயப்புடுவே அம்மாட்டா குடுக்கலாமா வேண்டாமா அவுங்கள்ட ஒரு பயோ எனக்கு ஏன்னா நம்ம பாக்குற மாரி வராதுல்ல
அ ஆனா அம்மா தானே நம்ளவே வளத்தாங்க நாம வந்து குடுக்ற்துக்கு எப்டி யோசிக்கிறோமே அ எல்லாம் பசங்களுக்கு இருக்குற அந்த பயோ அப்டிதா எங்க தங்கச்சி கூட அம்மா கிட்ட அவ்ளோவா வுடமாட் ட்டா இப்பதா ஒன்னாவ்து எல் கே ஜி யு கேஜி போன பின்னாடிதா இப்போ ஒரு ரெண்நாள் தங்கிருக் இருக்காங்க வீட்ல தனியா அவுங்க அம்மா இல்லாம அது அதுவே சொல்லிட்ருப்பா அ நைட் எல்லா ஃபோன் அடிச்சு கேட்டுனுங்க்றது எப்டி என்ன பண்றாங்க ஏது பண்றா ங்க இருப்பாங்க உடுடி அப்டின்னா கூட அ இல்ல சாப்டமாட்டானுங்க நா ஊட்னாதா சாப்டுவாங்க அ நா படுத்தாதா அவுங்க தூங்குவாங்க இந்த மாதிரி எல்லா
ஆனா நறைய பேர் அப்டி பழக்கி விட்ருக்காங்க ஆமா நானுமே நறைய பக்கோ பேசிருக்கே என்னோட ஃரெண்டு கிட்ட எல்லா அப்படி பேசும்போது அந்த பொண்ணு சொல்லும் நா பக்கத்துல இருந்தாதா தூங்குவா என்னோட பொண்ணு எ மேல் கை போட்டு தூங்துனாதா அவளுக்கு தூக்கமே வரு நா தள்ளி படுத்தா கூட எ ன்னைய புடிச்சி இழுத்துட்டு அவ கை போட்டாதா அவ தூங்குறா இல்லைனா நடுவுல எந்திரிச்சு காணோன்னு தேடுறா
ம் ம்
அந்த மாரி பழக்குறாங்க நாலா எப்டின்னா நா ஒரு பக்கோ கெடப்பே எ பைய ஒரு பக்கோ கெடக்கு எங்க வீட்ல அவட என்ன கண்டுக்கவே மாட்ட நா போய் பக்கத்துல இருந்தாலு நம்ம போமா தள்ளி போமா அப்டிம்பா
ஆ எ சின்ன பொண்ணு கூட நா பக்கத்துல இருந்தாதா தூங்குவா அப்டியே மேல கால போட்டுக்குணு நா அவ மேல மேல கால போட்ணு கால அமுத்தி விடணு அப்பதா தூங்குறது அதெல்லா பண்ணுவா இப்ப ரெண்டு நாள் எப்டி இருக்க போறான் தெரில அது இவ்ரு திட்டிட்டே இருப்பாரு அததா பண்ணு வெப்பா போல இருக்கு ம் அ எத்தன மணினாலு கால அழுத்தி விட்டுட்டுரு நா அப்பதா தூங்குவே அப்டின்னுவா அது காலேஜிக் கி ஆ ஆட்டோல போ ட்ரெயின்ல போய்ட்டு ட்ரெயின்ல இருந்து ஆட்டோல போயிட்டு கேட்ல இருந்து நடக்கிறதுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு காலேஜ் உள்ள இருக்குது அ அ வி ஐ டில அது டயர்ட் ஆயிருது அவளுக்கு அ உள்ள போய் நட ந்து அது வெளிய வர்றது ம் அது அது இந்த ஃப்ளோரு அந்த ஃப்ளோருன் மாறி மாறி போணு கிளாஸு அ லிஃப்ட்லதா போறாங்க இரு இருந்தால்யோ அது கொஞ்சோ நடக்குறது அது எல்லா டயர்ட் ஆயுருது காலைலே சரி ஒரு இட்லி ரெண்டு இட்லி சாப்ட்டா என்னா பத்து
அதுதா அத சொல்லுங்க இப்டி சாப்ட்டா எப்டி நடக்கறதுக்காது தெம்பு வேணுல்ல
ம் அது சொன்னா அது ஏத்துக்கவே மாட்டாங்க எறங்கலே என்ன பண்றது
ஆஹா இல்லமா இந்த வயசுல இப்டித்தாமா இருக்கு நானுமே அப்டிதா இருந்தே எப்டின்னா அப்பெல்லா சாப் புட சொல்வாங்க நாலா சீன் போட்றது என்னால இவ்ளதா சாப்ட முடியு கேன்னா கூட இக்க ஃப்ரண்டு அவ்ளதா சாப்டுவாங்க
ஓ
பேசுறோல அப்டிங்கும்போது நா இவ்ளோ தாண்டி சாப்டுவே அங்க சீன் போட்டு வர்றது அனால நம்மளு வந்து ஓ அவ அவ அப்டிதா சாப்பிட்றாளோ நம்ளு இப்டிதா சாப்பிட்ணு அப்பத்தா நம்ம இந்த மாரி இருப்போ
சரிங்கா அ அடுத்த கால்ல நம் அடுத்த கால்ல மீட் பண்லா டைம் முடிஞ்சிருச்சி